அல்ல நல்லா இருக்கியா மா
ம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறள்ள தோழி அந்த சமூக வலை தை தா தளங்கள் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய அஹ் நன்மை தீமைகளை பத்தி உங்ககிட்ட கலந்த ஆலோசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டிருக்கேன் தோழி தொடர்ந்து பேசலாங்களா ம் ம் பேசுங்க தோழி நீங்க ஒரு இது பேசுங்க அது கப்புற தொறந்து நா பேஸ்றே
சமூக வலைத்தளம் வந்து இன்னைக்கி வந்து ரொம்ப வேகமாருக்கு ஏனா எல்லாரு யூஸ் பண்றாங்க லேடிஸ் இல்ல ஜென்ஸ் இல்ல எல்லாரு யூஸ் பண்றாங்க அதுல ஒரு ஒரு துணி கூட விளம்பரம் பண்ணிடுறாங்க ஒரு இப்ப நக விளம்பரம் பண்ணிடுறாங்க ம் ஹெல்து ஹெல்த்து பத்தி விளம்பரம் பண்றாங்க அப்புறோ ஒரு ம் என்ன சொல்றது ம் அதாவது நம்ம யூடியூப்ல போய் பாக்கறத விட இந்த மாரி சமூக வலைதளங்க திரங்கள்ல பாக்கும்போது நறைய விஷ்யோ வந்து வருது அதுல சிலது வந்து உண்மையு இருக்கு சிலது பொய்யு இருக்கு அது நம்மானால கண்டுபுடிக்க முடியல இதுல எது உண்மையானது எது சே தப்பானதுன்றது நமக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல
நிச்சயமா தோழி நிச்சயமா சரியா சொன்னீங்க இதுல வந்து பாத் தீங்கன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அ கூகுள் சர்ச் ச்சு அந்த மாதிரி நெறையா பல்வேறு பட்ட வலைத்தளங்கள் வந்து இருக்கு நீங்க சொன்ன மா திரி இது எந்தலாட் க்கு நன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து பொய்யான தகவல்களு வந்து இதுல இருக்கதா செய்யுது அதனால நம்ம வந் து ஒரு சமூக வலைதளங்கள்ல எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலு அல்லது ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமா நம்ம அத பாத்தாலு
ம்
நிச்சயமா அது வந்து உண்மைத்தன்மை உடையதா அப்டிங்கறது வந்து அ நம்ம நல்லா ஆராய்ஞ்சி பாத்துட்டு அதுக்கப்புறோ செயல்படுவது வந்து நமக்கு பண இழப்புகள் வந்து நமக்கு தடுக்கப்படும் தோழி அதே மாதிரி வந் து பாத்தீங்க அப்டின்னா நெறையா கடன் குடுக்கக்கூடிய லோன் ஆப்ஸ் வந்து நெறையா இருக் கு அதெல்லா முக்காவா சி பாத்தீங்கன்னா அதுலயு வந்து நல்ல தளங்களு இருக்கு நம்மள வந்து அ துன்பத்துல தள்ளக்கூடிய தளங்களு இருக்கு அந்த மாத் திரி எல்லா இல்லாம உண்மையாவே சிபில்ஸ் ஸ்கோரெல்லா செக் பண்ணி சா ஆர் பி ஐ கைட்லைன்ஸ்கு கீழே தா வருதா அப்டிங்கறத எல்லா பாத்துட்டு தா நம்ம வந்து எடுக்கணு இல்ல அப்டின்னா நம்ம வந் ந்து ஒரு ஆயுட்கால கைதியாதா உங்களுக்கு வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு துன்ப நிலை வந்து வந்துரு
ஒ
இதுல வந்து பாக்கக்கூடிய நெறைய நல்ல நிகழ்வுகள் என்ன அப்டின்னா நம்ம பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல அ ஏ நம்ம வெளியூர் வெளிநாடுகள் கூட இருக்கற மக்கள் கூட நம்ம நொடியில வந் துட்டு அ நம்ம வந்து கனெக்ட் ஆயி ல்லா அ அந் இந்த லவ்ல் க்கு வந்து சமூக வலை த்தங்கள் வந்துட்டு ரொம்ப வேகமா பரவி வருது இப்ப நம்ம புதுசா ஒரு கட வெக்கிறோனா கூட லட்சக்கணக்கான மக் க்கள வந்து ஆ ஒரே செகண்ட்ல நம் ம வந்து ரீச் ஆயிர்லா அதனால இதுல நெறைய நல்ல விஷ் யங்களு இருக்கு ஆனா அவரவர் பயன்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து தா அது நன்மையில போய் முடியுதா தீமையில போய் முடியுதா அப்டிங்கிறது அவரவர்களுடைய பயன்பாடு அவர்களுடைய மனநிலை பொறுத்தே அமையுது
நிச்சியமா நிச்சியமா ஓகே ஆ இதுல வந்து நெறைய ஆ லேர்னிங் பண்ற விஷயோ நெறைய இருக்கு கத்து புதுசு புதுசா கத்துக்கக்க கூடிய நெறைய விஷயங்கள் வந்து இதுல வருது நீங்க கவனிச்சீங்களா ஏன்னா இதுல வந்து நெறைய வந் து படிப்பு சம்பந்தமா வருது அப்பற கைத்தொழில் வருது அ அப்றோ அந்த சிறுதானியம் மதிப்பு கூட்டல் வருது அப்றோ ஊறுகா லா ரெடி பண்றது எப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க
ம்
ரி இப்ப வீட்ல இருக்றவங்களுக்கூ கூட யூஸா இருக்கு வெளியில போறவங்க இந்த வேலைக்கு போறவங்க படிச்ச பெண்கள் அவங்களுக்கு தகுந்தா மாரியு இதுல நெறைய வருது நெறைய வந்து இந்த மாரி இந்த இந்த லெட்டர்ஸ் ரைட்டிங் அ அத நம்பர் எழுதுறது குட்டி குட்டி பாக்ஸா இருக் க்கூ அது நம்பர் எழுதி கொடுத்தா இவ்ளோ ஷீட் எழுதி கொடுத்தா இவ்ளோ ச சம்பளம் தருவாங்க
நிச்சியமா தோழி நிச்சியமா
அப்பற ஹேண்ட் ரைட்டிங் எழுதி குடுத்தா அதுக்கு ஒரு பணம் இருக்கு
ம்
அ அப்பறோ ந ந நறைய நல்ல நல்ல விஷயங்கள் அதே மாரி மாணவர்களுக்கு நறைய யூஸ்புல்லா இருக்கு இந்த மேக்ஸ் சம்பந்தமால்லா நெறைய வருது அப்பறோ அதே மாரி இந்த யூ டியூப்ல எல்லா கூட பாருங்க நம்ம ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு உபயோகமா கன்னடம் பேசணுமா கன்னடத்துல என்னென்ன வார்த்தைகள் பேசுறது எப்டி பேசுறது மரியாதையா எப்டி கூப்பட்றது இப்ப ஒருத்தர தமிழ்ல எப்டி கூப்பிட்றோமோ வாங்க எங்க வீட்டுக்கு சொல்றோ உக்காருங்கன்றோ தண்ணிக்குடிங்கன்றோ இந்த வார்த்தைய வந்து பன்மொழில மலையாளத்துல குஜராத் த்தில தமிழ்ல, ஆங்கிலத்துல, கன்னடத்துல ஆ இந்த மாரி எத்தன மொழி இருக்கோ அ த்தன மொழியு வந்துட்டு சொல்லி குடு க்குறாங்க அதுல
நிச்ச யமா தோழி நிச்சயமா அ
கினாக்க நம்ப போய் ஒரு ஆர்வமோ நேரமோ இருந்ததுனா நம்மளே ஒரு மூணு மொழி கத்துக்கலா
நிச்சயமா தோழி
இவரு ஒரு ஒரு ஹ ஒரு கன்னடத்தில தெரியல அந்த ஊருக்கு போயிட்டோ அவன் எல்லாத்துக்குமே சனாய்க்கே சனாய்க்கேன்னுவாங்க நமக்கு அது என்ன சொல்றாங்கன்னு தெரியாது அது என்னனு புரிஞ்சுக்கிறதுக்கு அதனால இந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள கத்துக்கலா எந்த ஊருக்கு போனாலும் பஸ் ல வந்து ஹிந்தில தெலுங்குல எல்லா எழுதிரு கோ நமக்கு படிக்கத் தெரியாது இப்ப இந்த மாரி வார்த்தைகள் எல்லா கத்து கத்துக்கும் போது நம்பரு அந்த ஊர் பேரு இதெல்லா நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம தனிமைல வெளியூர் போனா கூட நம்ம பயப்படாம தைரியமா போயிட்டு வரலாம்
நிச்சயமா தோழி அதே மாரி பாத்தீங்கன்னா ஆ மாணவர்களுக்கு வந்து இப்ப எந்த ஒரு பாடமா இருந்தாலு செரி அவுங்க வந்து இப்போ ஒரு கணித பாடமே எடுத்துக்கிட்டாலும் முதலெல்லாம் பாத்தம்னா நமக்கு எதாவது தெரில அப்டின்னா நம்ம யாரையாவது தொலாவி போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரு க்கு ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னா மிக எளிய முறையில கூட அனைத்து வகுப்புகளுக்கு கல்லூரி, பள்ளி அனைத்து வகுப்புகளுக்கான நோட்ஸ் வந்து நமக்கு யூடியூப் போன்ற வலைத்தளங்கள்ல வந்து எளிமையான மொறையில வந்துட்டு நமக்கு சொல்லி தறாங்க
ம்
அப்ப ஆ ஆசிரியர்கள் துணை கொண்டு அவுங்க வந்து கத்துக்கலா அப்டி இல்ல அப்டின்னாலு சில பேர் ஆசிரியர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாது அந்த மாரி சூழ்நிலைல நம்ம என்ன பண்றது அப்டிங்கிறது வந்துட் டு பயப்படாம நிச்சியமா அவுங்க வலைத்தளங்கள்ல ஒரு சரியான ச்சேனல வந்து ஆ எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னா அதுல பல வழிகாட்டுதல்கள் வந்து இரு க்குது தோழி அதே மாரி வந்து து பாத்தீங்கன்னா இன்னிக்கு நெறயா பெண்களுக்கு அ வேலைக்கு போ வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறனால நெறயா பேத்துக்கு சமையல் வந்து தெரியாது ஒரு இருவ த்தைந்து வயது முப்பது வயது வரைக்கு சமையல் கட்டுக்குள்ள போகாத பல பெண்களையு இன்னிக்கு நம்ம வந்து பாக்கதா செய்றோ ஆனா அந்த கால இது மாரி நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியோ இல்ல எந்த ஒரு உணவு தயாரிக்க வேண்டியதா இருந்தாலு அந்த உணவு பொருள்கள்னுடைய பெயர் மட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தா போது நிச்சியமா இன்னிக்கு வலைத்தளங்கள்ல பாத்து ஒரு வாரத்திலயே வந் இது ஒரு நல்ல விதத்துல சமையல் வந்து கத்துக்கக் கூடிய பல பெண்கள் வந் து இருக்கதா செய்றாங்க அதே சமூக வலைதளங்கள் மூலம் நம்ம வந்து நமக்கு தெரிந்த உணவு முறைகள வந்து ஆ தேனு தேவையானவர்களுக்கு வந்து விற்று கொடுத்து அதன் மூலம் பணம் ஈட்டும் பெண்களு வந்து இருக் க தா
ஆ இருக்காங்க இருக்காங்க அதுவு அதுக்கு சில ஆப்லா இருக்கு
ஆ பல தொழில் வாய்ப்புகள் வந்து நமக்கு தராங்க ஆனா எதுலயுமே வந்து அதிக முதலீடு வந்து செஞ்சிரக் கூடாத் து இந்த மாரி உணவு இதுல வந்து நெறைய மொதலீடு கேட்கக்கூடிய ஆப்புகளும் இருக்கு
ம்
எனக்கு ஒரு கால் வந்துருந்தது நா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பொதிகை நியூட்ரிஷனல் ஆப்ன் சொல்லிட்டு ஒரு இதுல நா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த தோழி ஆ இன்னைக் கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் செய் திரி இந்த மாதிரி நாங்க வந்து ஆ பிளாட்பார்ம் வந்து ரெடி பண்ணிட்டோ ஐம்பதாயிரம் அல்லத் து ஒரு லட்சம் பணோ வந்து நீங்க செலுத்துனீங்கனா உங்களுக்கு கீழ நாங்க ஒரு நாப்பது பெண்மணிகள வந்து ஆட் பண்ணி விடுவோ அந்த மாத் திரி எல்லா வந்த மாத் திரி வந்து இன்னைக்கி வெரி ஃபை பண்ணாங்க தோழி ப்ச் அது நல்லதாவே இரு இருந்தாலு எடுத்துனே கொண்டு போய் அப்டி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டுவதெல்லா வந்துட்டு நிச்சயமா அது வந் து ஒரு சாத்தியம் இல்லை இன்னொன்னு வந்து அது ஆபத்தில் கூட போய் மு முடியல்லாம் நமக்கு தெரியாது சோ மொதல்ல வந் து நம்ம பாத்தோ அப்டினா ஒரு சின்ன சின்ன விஷியத்துல நம்மளுடைய உணவு பொருள விக்கிறது அதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருவது பர்சன்ட் பணோ வந்து நம்ம குடுக்கணுனா குடுக்லா ஆனா வந்து ஐம்பதாயிரம் முதலீடு செய்யுங்கள் ஒரு லட்ச மொதலீடு செய்ங்கள் அப்டிங்கம்போது நம்ம வந்து எடுத்தனே அந்த மா பெரிய தொகையெல்லா நம்ம கடன் வாங்கியோ அல்லது நம்முடைய சேமிப்புலருந்தோ எடுத்து அ நம்ம வந்து எல்லா எறங்குறது அப்டிங்கறத வந்து நிச்சியம் அது வந்து உகந்ததாகவா வந்துட்டு இருக்காது தோழி சோ சமூக வலைத் தலங்கள நம்ம சரியான முறையில பின்பற்றனு அப்டினா நிச்சயமா அது வாழ்க்கைக்கு வந்து நல்லதோடைய மாற்றத்த வந்து குடுக்கும் தோழி
சரியான முறையில பயன்படுத்திக்கனு சமூக வலைதளத்த நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும்
நிச்சயமா தோழி
ப்ரோ மணி ஆன் பண்றதும் இருக்கு ஆனா அதெல்லா தீர விசாரிச்சு அந்த இடத்துல இருக்கா அந்த ஊர்ல நம்ம தோழி யாராவது இருந்தாங்கன்னா அங்க கொஞ்ச போய் பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க நிஜமாவே இயங்குதா பணம் தராங்களா நம்ம உழைப்ப கொடுக்குறோம் அதுக்கு உண்டான ஊ தியம் வருமா அப்படின்னு ஒரு க கன்பர்மேஷன் பண்ணிட்டுதா எதுலயுமே இறங்கணும் இல்லன்னா நம்ம அதுல நம்ம நம்ம உழைப் இப்பதா வேஸ்டா போயிடும் இல்லனா
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் நறைய வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல சொல்லி தறாங்க ஆ வரையும் திறனாங்க டோ அல்லது கூடை பின்னுதல் அல்லது காஸ்ட்யூம் ஜுவல்லரி ஆ அல்லது அந்த டெய்லரிங்லயே நமக்கு வந்து ஆரி ஒர்க் அந்த மாதிரி நறைய விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாவும் அ நறைய வலைத்தளங்கள்ல வந்து இருக்கதா செய்து
சோப் மேக்கிங் சொல்லிதராங்களே சோப்பு சோப் எப்படி பண்ற து இது ஒண்ணுமே இல்ல அம்மான் பச்சரிசியில சோப்பு பண்றதா அந்த சோப்பு வந்து இப்ப நம்ம ஒரு சிலர் வந்து பாதம் அ முட்டிக்கு கீழ எல்லாம் அரிக்குதுன் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படியே கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா காய்சு போயிடும் அதுக்கு அம்மான் பச்சரிசி சோப்பு போட்டு ஒரு ஒரு ரெண்டு மாசம் யூஸ் பண்ணினா அதெல்லாம் போயிடுது அப்பா அம்மான் பச்சரிஸ் இது வந்து உடம்புல பித்தம் அதிகமானாலோ உடம்புல வந்து ஒரு அரிப்புத்தன்மை வந்தாலோ இத யூஸ் பண்ணணுன்றத விளக்கமா சொல்லியிருக்காங்க அதுல
ஓ சரிங்க தோழி சரிங்க
கம்மி விலைக்கு கூட சொல்லி கொடுக்குறாங்க ஐநூறு ரூபா வாங்கிந்து கூட சொல்லித்தராங்க ஒரு சில ஆயிர ரூபா வாங்கிட்டு சர்ட்டிபிகேட் குடுக்குறாங்க
அதுதான் தோழி இன்னைக்கி நிச்சயமா தோழி இன்னைக்கி ஒருத்தங்க அனுப் ச்சிருந்தாங்க அப்டிதான் இந்த துணி பையில வந்து பை தெப்பாங்கல்ல தோழி ஜூட் பேக் அது வந் து பயிற்சி வந்து கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில வந்து அவங்க பல வருடங் ல்லா பயிற்சி குடுத்துட்ருக்காங்க இந்த ஜூன் மாத் தம் வந்து பயிற்சி வழங்கப்படுகிறது தேவையான பெண்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்டின்னு சொல்லிட்டு என்னுடைய தோழினுடைய அலுவலகத்துக்கு அந்த ஸ்லிப்பு வந்து அனுப்ச்சிருந்தாங்க தோழி ஆனா நம் இப்போ வந்து பதினைந்து நாளோ இருவது நாளோ அங்க வந்து கட்டாயம் போய் பழகிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு தோழி அப்டி இருந்தா அவங்களே வந்து நிச்சியமா தோழி அவங்களே தொழில் வைக் குற வை தும் அளவிற்கு ட்ரெயினிங் வந்து தராங்க
ம் ம்